ம்
சும்மாதா இருக்கிரே நீங்க
ஆ நா சும்மாதா இருக்கே சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சு
ஓகே ஓகே
எந்தேரியா
ம் நா கன்னியாகுமரி நீங்க என்ன பண்றீங்க ஒர்க்கா காலேஜா
காலேஜ் படிக்கிறே நீங்க
ஆ நானு காலேஜ் தா படிக்கிறே தென் காலேஜ்லா எப்டி போகுது என்ன படிக்கிறீங்க காலேஜில
இப்படியே
ஓகே
செம ய இத ஓ லயன்ன சென்காரி போட்டா காலிஜ் போகாதே
ஓகே
ம் நீங்க
நா வந்து பி காம் செகண்ட் இயர் படிச்சிட் இருக்றே
செகண்டியரா நானு செ
ம் ஓகே ஓகே
அரியர் எதுனா இருக்தா
இல்லல்ல ஆள் கிளியர் தா
ஓகே அப்றோ சொல்லுங்க
மத் மத்த மாரி இத வெச்ச நல்லா எப்பாடி கிளீர் பண்றதுனு தெரியல்லா
நீங்க பேசுறது கொஞ்ச கிளியர் இல்ல
கேக்கலையா
ஆ இல்ல நீங்க பேசுறது கொஞ்ச புரியல கொஞ்ச கிளியரா பேசுங்க
அரியரு அரியரு வெச்சிருக்கறேன்ன
ம் எனக் அரியர் எலா இல்ல நா ஆள் க்ளியர் பண்ணிருக்கே ஆள் க்ளியர் தா எப்போமே
டுவல்துல எவலோ மார்க்கு
ம் அப்றோ வந்து காலேஜ் முடிச்ட்டு என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட் டிகிரி போட போறீங்களா இல்ல வந்து ஒர்க் பண்ண போறீங்ளா
இதா பண்லாம்ன்னிருகிறே நெக்ஸ்ட் டிகிரி எல்லா வாய்ப்பு இல்ல
ஓ ஓகே ஓகே
நீங்க அதுகான்டி இப்படின்னா
நான் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு ஒர்க் பண்ணுவே வந்து அதுக்கப் அப்பறோ டிஎன்பிசி எக்ஸாம்லா ட்ரை பண்ணோ
இது வரிக்கு எதுவு ட்ரை பண்லியா இது வரிக்கு எதுவு ட்ரை பண்லியா
இப்பதா பிரிப்பேர் ஆயிட்ருக்கே கொஞ்சோ
ஆ டுவல்த்ல எக்ஸாம்ல்லா வருமே இந்த ஜேஐஇ அதெல்லா டுவல்த்துல எக்ஸாம் நறைய வருமே அந்த கவுவர்மெண்ட் எக்ஸாம் அதுல்லா எதுவு எழுதளையா
இல்ல இல்ல நான் இன்ன எல்லாமே ட்ரை பண்ணு இப்பதான் சொல்லிட்டு இருக்கே கொஞ்சொ நாள ஃபஸ்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து கொஞ்சோ போனே கோச்சிங் போனே காலேஜ்லயே டி என்பிசிகு தென் வந்து அங்க படிக்கிறதோ வீட்ல இருந்து படிக்கலாம்ன் தோணுச்சு சோ வந்து அங்க ஸ்டாப் பண்ணிட வீட்ல இருந்து படிக்கிறதுக்கு புக்ஸ்ல்லா வாங்கி வெச்சுருக்கே
வீட்ல எல்லா எத்தன மெம்பெர்ஸ் செய்வோ
வீட்ல அம்மா அப்பா தம்பி அப்றோ அக்கா மேரிடு
மேரேஜா
உம் ஆமா
அக்கா இருக்காங்ளா
அக்கா மேறிட்டு ஆயிட்டா அவ சென்னையில இருக்கா உம் ஆமா
உம்
உங்க பேக்ரௌண்டுல கொஞ்சோ சவுண்டு வருது கொஞ்சொ கிளியரா தள்ளி வந்து பேசலா
செரி செரி ஹலோ
ம் இப்ப ஓகே வீட்ல பேசற சவுண்ட்ளா கேக்குது
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ சொல் ஹலோ ஆ ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ அப்றோ சொல்லுங்க சாப்டாச்ச என்ன சாப்பாடு
அதுஎல்லா இப்பதா வீட்ல சாப்பாடு செஞ்சுட்டு எ தங்கச்சி சாப்பணும் உம்
தங்கச்சி சமைக்கலா தெரியுமா அப்போ
தெரியு தெரியு நல்ல செஞ்சுட்டு இருக்காங்க போய் சாப்பணு நீங்க
நானா எங்க அம்மா சமச்சிட்டு இருக்காங்க போய் சாப்பனு
நீங்க எந்த ஊரு
நா கன்னியாகுமரி
கன்னியாகுமாரியா செரி செரி காலேஜ் படிக்கறீங்ளா
ம் காலேஜ் தா
எந்த காலேஜூ
உமென்ஸ் காலேஜ்
ஒமென்ஸ் காலே சரி சரி ஓகே ஓகே அ அப்றோ
அப்பற சொல்லுங்க
என்ன இப்ப பண்ண சொல்றது பசங்க கிட்ட பேசுனாவே அதிகமா பேசிடுவம்பொழுது பொண்ணுங்க வந்தா பேசவே முட்ல ஆமா அப்படிதா அ
த காலேஜ் லைஃப்லா எப்டி போகுது காலஜ்ல என்ன
நா காலேஜில்லா இல்ல நா வேலைக்கு போற நானு
ஓ இப்போ கால் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா
ஆமாமா
ம் ஓகே ஓகே
ஆ நீங்க என்னா குரூப் எத்துக்கிறீங்க
நா பிகாம் எத்ருக்றே இத நாங்க கொஞ்சோ காலேஜ்னா கொஞ்சோ ஜாலியா இருக்கு ஸோ அதனால காலேஜ் போற கொஞ்சோ இன்ட்ரஸ்ட் இருக்கு எப்போமே
ஜாலியா இருக்கு காலேஜு
ஜாலியா இருக் காலேஜ் ஜாலியா இல்ல நாங்க ஜாலியா இருக்கோ
ம் ம் சேரி சேரி ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா
ம் செகண்ட் இயர் படிக்கிறே செகண்ட் இயர் போயிருக்கே இப்போ
செகண்ட் இயர் படிக்றீங்களா சேரி சேரி உங்க கூட பொறந்தவங்க யாரெல்லா
ம் சொன்னன தம்பியு அக்காவு அக்கா மேரீடு தம்பி நைன்த்து படிக்றா ம்
சேரி சேரி நீயு உங்க தம்பியு ஜாலியா வெளாடுவீங்களா வீட்டு்ல
புரியல
ஒன் தம்பி என்னா பண்ணிட்டு இருக்கா
ஆ நைன்த்து படிச்சிட்டு இருக்கா
செரி இப்ப என்னா பண்ணிட்டு இருக்கா
தண்ணி எடுத்துக் குடுத்துகிட்டு இருக்கா அம்மாக்கு
தண்ணியா நீ சமைக்க மாட்டியா உங்க வீட்டுல
இல்ல சமைக்கலா தெரியாது
சமைக்கலா தெரியாதா சமைக்கலா கத்துக்குணு
கத்துக்லா கத்துக்லா அதுக்லா இன்னு நாள் இருக்கு நெறையவே
நாள் இருக்கா இப்பத்ருந்தே கத்துக்குனாதா நாள் போவ போவ கத்துக்க முடியு
ஓ அப்புடி சொல்லிங்க பட் அதுக்கு இன்னு டைம் இருக்கு
ஆ இன்னு டைம் இருக்கா செரி சேரி கொஞ்ச லேட்டா கத்துக்கோ ஒங்க பேரு
என்னா
உங்க பேரு
பேருலா சொல்ல கூடாது
அப்டியா தெரியாது எனக்கு
ஆ என்னா
எனக்கு தெரியாது
ஓகே ஓகே
ஆ நா இன்னிக்குதா நா ஸ்டார்டிங்கல எய்த்துட்டே நெறயா இன்னிகுதா கடைசி டேட் சொன்னாங்க
ஓகே ஓகே அம்பறோ வந்து எ எதுக்காக காலேஜ் லீவ் விட்டீங்க
எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அதனால காலேஜ் போமுடில ஆக்சிடென்ட் ஆயிட்ச்சு
ஓ என்ன ஆச்சு
ம் பைக் ஆக்சிரன்ட் பையன்லா வேலைக் போயிட்ருக்கானா
புரியல
இப்ப ஊட்டிய ஃபைன் தா வேலிக் போயிட்ருக்கானா
ஓ ஓகே ஓகே
ம் ஓகே ஓகே கம்ப்ளீட் பண்ட்டீங்ளா நீங்கா டாஸ்க்குல்லா
ஐயோ இதெல்லா இங்க பேசக்கூடாது
அப்டியா சாரி சாரி சேரி ஓகே ஏ ஃப்ரெண்கிட்ட பேஸ்ன நா வந்த ஹலோ கேக்குது ஹலோ கேக்குதா ஹலோ யார்ரா கால் பண்றாங்க எனக்கு